அ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா கொழந்தைங்கல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
ஆ நல்லா இருக்கங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க ஒங்க கொழந்தைங்க எல்லா ஸ்கூலுக்கு போயாச்சா
ஆ போயிட்டாங்கங்க என்ன பண்றீங்க வீட்ல எல்லா வேல முடுஞ்சுதா
முடிஞ்சுதுங்க வீடு கொஞ்ச சுத்த பண்ணணுங்களா ஒரே டஸ்ட்டாக போச்சுங்க ஒரு வாரோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தங்களா ஒரே குப்பையா இருக்குதுன் ஃபுல்லா சுத்த பண்ணுனே ஒரே தும்மலா வருதுங்க இந்த ஊர குப்ப ரொம்ப ஜாஸ்தி ச்சுங்ளா தூசுனால ஒரே தும்மலா அடுக்கு தும்மலா வருதுங்க
அதுதா அதுதாங்க இங்கேயே அப்டியேதா இருக்குங்க காத்து பாத்தீங்ளா வண்டியில போம்போது எப்புடி அடி க்குதுன்னு நம்மனால வண்டியே ஓட்ட முடிய மாட்டேங்குது இல்லங்க
ஆமாங்க காத்துனீங்க தென்றலு புயலு சூறாவளின் சொல்றாங்ளா அது மாரிதாங்க அதாவது நம்மளுக்கு வெயிலுக்கு அடிக்கு போது இதமாக இருக்குது நல்லா இருக்குது தென்றல் காத் தா அடிக்குது ஆனா கொஞ்ச தூரோ இந்த இந்த வெயிழுக்கு காலத்துல அனல் காத்து அடிக்குது மழ காலத்துல பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல சூறாவளி அதான சாதாரண காற்றே பாருங்க எத்தன வகையா இருக்குதுங்க காற்றுதா நம்மளுக்கு ஆங்க்சிசன் அது அது இல்லைனா உயிர் வாழ முடியாது உயிர் காத்தே அது தா அந்த மாரி எல்லா இருக்குதுங்க அப்புறோ சில சமய அதே நம்மளுக்கு ஆபத்தா காத்தடிச்சு மரமெல்லா முறிஞ்சு நெறய பேரு வண்டிக மேல கரண்ட் கம்பு மேல எல்லா விழுந்துருது இல்லங்க அதுவு பாதிப்புதாங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஏனுங்க
ஆமாங்க கண்டிப்பாதாங்க ஆ ரெண்டுமே இதுதா இப்ப பாத்துட்டீங்கனா ப காத்து வந்து இல்லைன்னா வந்து உயிர் வந்து வாழவே முடியாது நம்மளால அன்றாட வாழ்வில் வந்து நம்மளுக்கு வந்து காத்து ரொம்ப முக்கியோ இல்லைங்ளா சுற்றுலா சுற்று சூழல் வந்து காத்துலேனாலு சுத்தமா நம்மனால வாழவே முடியாதுங்க இவ்வந்து பாத்துட்டீங்கன்னா காற்று இல்லைன்னா வந்து ஆக்சிஜன் இல்லதானுங்க நம்மளுக்கு ஓகே இப்ப வந்து மரத்துக்கடிய போய் நின்னோம்னா எவ்வளோ ஆக்சிஜன் தருது ந்த அந்த மரம் ஒரு காத்துனால இப்ப ஒண்ணும் இல்லைங்க இந்த வெயிலுக் உள்ள உக்கார முடியுதுங்களா வீட்டுக்குள்ள எப்டி நம்ம மரத்து நெனல்ல வெலி போய் நெனல்ல தேடி உக்காறோ இல்லைங்களா
கண்டிப்பாங்க காத்தில்லனா ஒ எதுமே கெடயாதுங்க நீ கொஞ்ச நேரோ மூக்கடச்சி பாருங்க அவ்வளோதா காத்து உள்ள ஆக்சிஜன் உள்ள போலின்னா அவ்வளோதா ஒரு மூனு நிமிஷத்துக்கு மேல யாருமே இருக்க முடியாது ஆனா அந்த காஷ்சு எப்புடி நம்ம காத்து இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுமே அந்த காத்த எப்பிடி மாசுபடுத்துறாங்க பாத்திங்களாங்க
கண்டிப்பாங்க இந்த நம் மனி நம்மள மாரி மனிதர்கள் தாங்க வேற யாரு இந்த காற்று மாசு படுத்துறது இப்ப வந்து தொழிற்சாலைகள எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்க இதுல இருந்து வெளியேற அந்த நச்சுப்புகை எல்லா இருக்கு பாத்தீங்களா இந் அந்த கழிவெல்லா வெளிய வந்து இந்த நம்ம காற்ற நம்ம தானங்க மாசுபடுத்துது நம்ம தா மாசுபடுத்துறோ நம்ம தா சுவாசிக்கவு செய்யிறோ இல்லைங்களா கண்டிப்பா
கண்டிப்பாகங்க அந்த அதோட பாதிப்பு வந்து நம்ம தலைமுறைக்கு தாங்க ஏற்படுது நம்ம பண்ற தப்புனால நம்ம வருங்கால சந்ததிகதா கஷ்டப்படுது அத யாருமே உணர மாட்டேங்கிறாங்க நம எல்ல அந்த வாகன பொகைகள் வந்து இப்போ அதாவதுங்க எ மோசமான பழைய வண்டிகள வந்து இ பயன்படுத்தக்க கூடாதுன்னு அரசாங்க சொல்லுது ஆனா யாருமே கேக்குறது இல்ல எதுக்காக சொல்றாங்கனா பழைய புகை வண்டிகள யூஸ் பண்ணாங்கனா அந்த புகை வந்து அதிகமாக வெளி வந்து காத்து மாசுபடு அதனால அதை வந்து பயன்படுத்தாதீங்க நல்ல வெ நல்ல இதா இருக்குற வாகனங்கள பயன்படுத் ங்கன்னு சொல்றாங்க ஆனா யாருமே கேக்றது இல்லைங்க அந்த பொ
இப்போ பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரு பைக்கு இந்த பேருந்துல்லா இருக்குல்ல பாத்தீங்ன்னா அந்த வாகனத்தில இருந்து வெளிய வெளி வரு அந்த கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஆக் ஆக்சைடு தாங்க ரொம்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப நச்சுத்தன்மை குடுக்குறது அந்த ஆக்சி அந்த பொகைய வந்து நா சுவாசிச்சாதா ரொம்ப நச்சுத்தன்மே நச்சு தன்மைய அதிகமா குடுக்குறது நம்மளுக்கு மூச்சு திணறல் ஆஸ்துமா நோய் இந்த மாரிலா நெறைய வருதுங்க
ஆமாங்க அதாவது மனிதர்களே தாங்க மனிதர்கள் அழிவுக்கு காரணமாகுறாங்க நம்மளுக்கு நோய் வர காரணோ நம்மளே தா நம்ம வந்து என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அத பயன்படுத்தி ஒரு தொழிற்சாலை இருந்துச்சுன்னா அதுல இருந்து கா காற்று மாசுபடாத அளவுக்கு அந்த தொழிற்சாலையில இருந்து உ இது பண்ணனு அ வழிமுறைகளை பின்பற்றனு அதெல்லா யாருமே செய்றது இல்லைங்க நம்ம வந்து கம்பெனி வச்சா போது லாப சம்பாரிச்சா போதுங்குற மாரி செய்றாங்க அதனால அடுத்தவங்க பாதிப் அவங்களு தா பாதிக்கப்பட போறாங்க அதை அவங்க யாரு தெரிஞ்சு கிறது இல்லைங்க ஒரு மரமே எடுத்துக்குங்க அது வந்து அ நம்மள விட எவ்வளவோ பரவாயில்ல கெட்ட காத்த எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்லா காத்தா மாத்தி தருது ஆனா நாம அந்த நல்ல காத்தையே கெட்ட காத்தா மாத்திட்டு இருக்கறேங்க இது எல்லா மாத்திர சீக்கிரமா ஆ காற்று மாசுபடுறதுனால அதிக பாதிப்பு ஆக போதுங்க இப்போ இந்த பொருட்கள் தேவையின்னா பிளாஸ்டிக் எல்லா எரிக்கிறதுனால நம்ம ஓசோன் படலமே ஓட்டையாயி வெப்ப மண்டல அதிகமாக போதாமாங்க வ வருங்காலத்தில அதெல்லா சொல்லிட்டே தா இருக்காங்க விஞ்ஞானிகள் ஆனா யாருமே கேக்கறது இல்லிங்க எப்படி எப்பதா சரியாகுன்னே தெரிலங்க
கண்டிப்பாங்க இப்ப வந்து காடு வந்து அழிச் அழிச்சறாகங்க இப்ப மரங்க வெட் வெட்டிறாங்க அந்த கா மரங்கள வெட்டறங்காட்டி காற்று என்ன பண்ணுது காற்று உள் வாங்கி கார்பன் டை ஆக்சைடு வந்து உறிஞ்சு உறிஞ்சு திறன் வந்து கொறையுதுங்க ரொம்பவே கொறையுது இல்லிங்களா அந்த இப்ப ஆ காட்டுலில்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மரத்துலெல்லா வெட்டிட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்டி அந்த காட்டுக்குள்ள போனாலு அந்த அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு கெடைக்கிறதுங்க கஷ்டந்தானுங்க ரொம்ப கஷ்டோ அந்த ஆக்சிஜன் எல்லா நம்மளுக்கு ரொம்பவே வந்து கெடைக்கிறதே இல்லிங்க இப்ப நார்மலா நம்ம சிட்டிக்குள்ளேயே கெடைக்காத போது இந்த காட்டுக்குள்ள எல்ல போனா கெடைக்குங்களா அது காட்டுக்குள்ள இருக்கிற மரம் எல்லா வெட்டிறாங்க எப்டிதா நம்மளுக்கு கெடைக்குங் சொல்லுங்க பாக்கலா
கண்டிப்பாங்க அப்றோ இங்கே எங்க ஊருக்கு பக்கத்துலங்க ஒரு தொழிற்சாலை இருந்துச்சுங்க அது வந்துங்க பொக ரொம்ப பெரிய தொழிற்சாலைங்க அதுல பொக நெறைய வருங்க அந்த சுத்து வட்டாரோ ரெண்டு மூணு ஊர் வீட்டுக் அதுக்கு மேலயே வெள்ளையா டஸ்ட்டு பூரா படிஞ்சு அந்த ஊரே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஊர் வந்து அந்த ஊருக்கு யாருமே இந்த எடோ விற் விற்கிறதுக்கோ வாங்கறக்கோ யாருமே வரமாட் டாங்க அப்பிடி ஃபுல்லாவே தண்ணி வந்து உப்பு தண்ணியா தா வரு அந்த இது கா மாசுபாடுனால தண்ணி உப்பு தண்ணியா தா வரு நீங்கள் எங்க பாத் மரங்கள்ல செடிகள்ல வீட்ல எல்லாமே இந்த வெள்ள பொடியாட்ட படிஞ்சி இருக்குங்க இங்க எவ்ளோ அழகான வீடா இருந்தாலு அந்த தொழிற்சாலைல இருந்து கழிவு காற்றுல இந்த கழிவு போயி ஃபுல்லா வீடு ஃபுல்லா வெளேனு தாங்க இருக்கு நீங்க எந்த செடி பாத்தாலு ஒரு ரோஜா பூ பூத் துருந்தாலு அதுல அந்த டஸ்ட்டு படிஞ்சு தா இருக்கு அந்த தூசு வந்து படிஞ்சு வெள்ள காலரா தா இருக்குங்க அதுமாரிதா இருக்கு ஆனா அதுக் கொஞ்ச நாள் தா இருந்தது ரொம்ப வருஷோ இருந்துச்சுங்க எவ்ளவோ பேருக்கு ம் வேல குடுத்தாங்க அது தப்புன்னு சொல்லலே ஆனா அதனால நெறையா பேர் பாதிக்கப்பட்டு அதனால நெறைய பொ பொறக்கற கொழந்தைகள்ல ரொம்ப ஏதோ ஒரு நோயி மூச்சு நோ நுறையிரல் சம்பந்தமான நோயி இது வந்து வந்துச்சுங்க அந்த ஊர்ல ம் ம் அதாவது ம் முக்கால்வாசி பேர்த்துக்கு சீக்கிரமாவ அ ஆஸ்துமாங்கறத நோய் வந்து வந்துருச்சுங்க அது ரொம்ப கஷ்டந்தானுங்க அது நா கண்கூடாவே பாத்திருக்கேங்க
கண்டிப்பாங்க இப்ப வந்து ரொம்பவே வந்து கஷ்டந்தாங்க இப்ப வந்து நம்ம நார்மலா வந்து வண்டில போம்போது இந்த லாரி இந்த பஸ்சு இதெல்லா போம்போது அந்த மண்ணு காத்தடிக் கு பாருங்க அவ்ளோ அவங்க அவ்ளோ ஸ்பீடா போம்போது அந்த இதுல போம்போது அப்டியே அந்த காத்து அடிச்சு ஆப்போசிட்ல நம்ம ஹெல்மெட் போட்டிருப்போ ஹெல்மெட்டையு தாண்டி அந்த கிளாஸையு தாண்டி அந்த மண்ணு அப்டியே காத்து வந்து அப்டியே மூஞ்சிலயே அடிக்கு கவ் கவனிச்சிருக்கீங்களா இப்ப நம்ம ஹெமெட் போட்டுக்குறோ பிரச்சன இல்லைங்க ஆனா கொழந்தைங்களு கூப்ட்டு போனா அந்த காத்து எவ்ளோ அடிச்சி அந்த கண்ணெல்லா நெறஞ்சி கொழந்தைங்களுக்கு சில டைம் மண்ணெல்லா நெறஞ்சிரு கண்ணுக்குள்ள இல்லைங்களா
கண்டிப்பாங்க அந்த தூசு அடிச்சு மொகமே ஃபுல்லா அழுக்காயிடுச்சி பூரா மண்ணு பூரா அதாவது பக்கத்துல போம்போது இந்த பின்னாடி வந்து இந்த பொக கரும்பொக விட்டு விட்டு விட்டு விட்டு குபு குபு குபுன்னு வருதுங்க அப்ப நம்ம பின்னாடி வரும்போது சடனா வ ஸ்பீட வந்து பீச்சுன்னு அடிக்கும் போது குப்புன்னு மூஞ்சில தாங்க அடிக்குது அது நெறையா பக்கோ நாங்க அனுபவச்சி ஹெல்மெட் போட்டு நம்மளுக்கு பரவால்ல நம்ம கூட நம்ம அவங்க போட்டு போம் போது நம்ம வீட்டுக்காரர் போட்டு போம்போது நம்ம பின்னாடி இருப்போ ட்டு நம்ம மொகத்துலயு அடிக்கு நாம போம்போது கொழந்தைக மொகத்துலயு அடிக்கிறதுக்கு நெறையா வாய்ப்பு உள்ளதுங்க அது அப்டி என்ன எங்க போகுங்க ஃபுல்லா நுரையீரலுக்குள்ள தானுங்க போகு அது ஃபுல்லு நெறையா துகள்கள் தா இருக்கு அந்த துகள்கள் ஃபுல்லா உள்ள போம்போது நம்மளுக்கு பாதிப்பு கண்டிப்பா நடக்கு ஆனா காற்று மாசப்படுறத தடுக்கலேன்னு வச்சுக்கோங்க இன்னு புதுசு புதுசா நெறையா நோய்கள் வரு நம்மளுக்கு மட்டு இல்லைங்க விலங்குகளுக்கு சுத்தமான காத்து கெடைக்காது எல்லாத்துக்குமே பாதிப்புதா அப்பறோ இந்த நெறையப் இது கிராமப்புறங்களையு கூட மரஞ்செடி கொடிகள் நெறையா இருக்கர்னால காத்தடிக்கிது மத்தப்படி இப்ப அங்கேயு கூட இருக்கு இதுல ஃபுல்லா வீடுகள்ல ஏ மரங்கள எல்லா வெட்டி வீடு கட்ட ஆரம்பிச்ட்டாங்க நீங்க வ பாத்தீங்ன்னா எங்க பாத்தாலு ஒரே அடஞ்சதா இருக்குது
ஆமாங்க இப்போ பாத்துட்டீங்கன்னா பத்தல் ஃபர்ஸ்ட்டெல்லா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா போய் நின்னம்னா அந்த ரோட்டோர மரங்கள்லா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா அந்த மரமெல்லா வெட்டி இப்ப பெரிய அகலமான ரோடு போட்டுட்டாங்க இப்ப ஒரு ஒதுக்குப்புறமா போய் நின்னு அந்த காத்து வாங்குறக்கு கூட முடிய மாட்டேங்கிதுங்க இப்பெல்லா வந்து ரொம்ப கஷ்டமவே இருக்குங்க வெயிலு ஜாஸ்தி ஆயிட்டுருக்கு மழயு வரமாட்டேங்கிது இந்த மரமெல்லா கட்னாங்கன் மரத்துலல்லா வந்து இந்த கட் பண்ணாம இருந்தாங்கன்னா இந்த அளவுக் நம்ளுக்கு இந்தே மாசு பட்ருக்காது காற்று வந்து மழம் மழயு வந்திருக்கு ரொம்ப நல்லா பெனிபிட்டா இருந்துருக்குங்க எல்லா மக்கள் பண்றதுதாங்க சீக்கிரோ மா மாறிடு நம்பல் நம்பலா கண்டிப்பா மாற்று
மாங்க இந்த காற்று மாசுபாட தடுக்குறக்கு மொதல்ல குப்பைய வந்து குப்பை இதழ் தொட்டில போடணுங்க அப்பறோ இந்த பிளாஸ்டிக் பொருட்களல்லா எலி எரிக்ககூடாதுங்க அதுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பா ஏற்படுத் தனு அத நம்ம தெரிஞ்சவங்க மத்தவங்க கிட்ட நம்லு சொல்லணு நம் மளு வந்து பிளாஸ்டிக் பொருளல்லா எரிக்க கூடாதுங்க காற்று மாசுபடுவத தடுத்தாத்தா நம்ம வருங்கால ச தலைமுறையர்களுக்கு வந்து நோய்கள் இல்லாம க காப்பாத்த முடியுங்க சேரிங்க சேரிங்க நா எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு நாளைக் கூப்ட்றணுங்க
ஆ சேரிங்க வைகிறேங்க
சேர் சேரி